ஹலோ கேக்குதா
ஆமமா கேக்குது கேக்குது
ஆஹ் ஃப்ரீயா இருக்கீங்களா
ஃப்ரீயா இருக்கேன் எனா ரொம்ப நாள்கலிச்சு கால் பண்றீங்க
ஆமா நம்ம டிரிப்பு போலான்னு பேசிட்டுருந்தோம்ல
ஆமா ஆம ஆமா நான் பிளான் ப போட்டீங்னா என்ன
ஆமா அடுத்த மாசம் பதினஞ்சாம்ந்தேதி போலானுஇருக்கோம் எல்லாருக்கும் டைம் ஓகேவா இருக்க உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு கேக்கலான்னு தான்
அதே பதினஞ்சு தான் எங்க ஆஸ் ஆபீஸ்ல ட்ரிப்பு போட்ருக்காங்கங்க என்னங்க நீங்க
எங்க போறீங்க
அதான் எங்க மூணு நாலு இடம் சொல்லிருக்காங்க ஒன்னும் டிசைட் பண்ணல
அதான் டிசைட் பண்ணலல எங்க கூட வந்துருங்க நீங்கனா பாத்தீங்களா ஆஃப் குட்டிஸ் ரெண்டு வந்தோனே பழய பிரண்ட்ஸ் எல்லாம் மறந்துறீங்க
இல்லைங்க நீங்க டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க அதே டேட்ல எங்க கூப்பறாங்க
சரி எந்த எடம்னு சொல்லுங்க பாக்கலா
நாள் ஏரியா போட்றங் ரிப்பு முன்னாள்ல இதுல
ஆ மூண் நால்ல தமிழ்நாடுக்குள்ளியே நானா இல் எப்டி கொஞ்சம் லாங்கா போறீங்களா தமிழ்நாடுக்குள்ளதானா சேரி சேரி ஆனால் நாங் கூட ஊட்டி போலான தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் பதினஞ்சா தேதி போலான்ட்டு
தொலி நெறிங் ங ஊட்டி எவ்ள வாட்டி போட்டு போயிட்டு வந்தாச்சு ஆ
ந்தாலே எல்லாரும் சேர்ந்து போன மாரி இன்னொரு தடவ போனா ஒன்னு ஆயிட போறதில்ல வாங்க எங் கூட எல்லாம்
இப்பதாங்க அந்த இத ஆயிட்ச்சி இப்போதா அந்த எதோ ரோஸ் கார்டன் அது இப்டிதாயிக்
ஆமா ரோஸ் கார்டன் ஆமா ரோஸ்ப்ல நடக் இத என்னன்னமோ அந்த மயில் மாரி புறா மாரிலாம் பூலயே போட்டு வச்சிருக்காங்ளா நல்லா இருக்கா இந் தடவ நறய ஆ சுத்தி பாக்கறதுக்கெலாம் வந்ருக்காங்களா ஆளுங்கல ந வந்ருக்காங்க அப்டினு நியூல போட்டு போட்டு காமிச்ட்டு இருக்கா
இல்லங்க நா இந்த ட்ரிப் போயிட்டு வந்துறேன் ரொம்ப நாள கூப்ட்டுர்ன்ன இருக்கறாங்க ரெண்டு மூணு ட்ரிப் போல ஜஸ்தியான் நீ இந்த வாட்டி கண்டிப் போன சொல் விடு கூப்பிடனே இருக்றாங்க ஒரு பட்ஜெட் போட்டுன்னு இருக்றாங்க மூனக் நுத்தி ஐநூறு ரூபா சொல்றாங்க ஒருத்தருக்கு
பராலையே கம்மியா இருக்கே
ஆமா ஆமா ம ஸ்மோ ஓ லஞ்சி டின்னரு எல்லாமே சேர்த்து பிரேக்பாஸ் எல்லாமே சேத்து ரெண்டு நாள்
ரெண்டு நாள் ரெண்டு நைட்டு ரெண்டு நாாளா ஓ அப்டிங்களா ஓகே நாங்க கொஞ்ச அதிகமாத போறோம் நாங்க வந்து ரெண்டு ரெண்டு நைட்டு மூணு நாள் நாங்க போறோம்
இல்லங்க ஆஃபீஸ்லாம் லீவ்த்ட் குடுகமாட்டாங்க ஆ மூணு நாள்லு இங்கே நான போயிட்டு வந்துர்லே நெக்ஸ்ட் ச் நீங்க நீங்க போயிட்டு வாங்க அப்றமா நானு வர பாக்றேன்
சேர்ரி சேர்ரி அத நாங்க ட்ரெயின் தான் பாக்கலானு இருக்கோம் ட்ரெயின்ல போனா வந்து கால்ல நைட் இப்ப ஏறணும்னா கால்ல போய் இறங்கிடலாம்ல கொஞ்சம் இப்ப நம்ம முழச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து போர் அடிக் ஆரம்பச்சிருது எவ்ள நேரதான் நம்ம பேசுற எவ்ளவு நேரதான் வெளையாட்றது
பிளாக் தண்டர்ல்லாம் போறீங்களானா
ஆமா அததான் சொல்றேனே நம்மிட்டு பலையலத்தில்ல எறங்க போறோம் மேட்டு பாளைய வீட்ல எறங்கிடோனா அங்கதான் பிளாக் தண்டர் இருக்கு
ஆஹ் செம்மையா இருக்குமே
ஆமா அங்க நிறைய ஃபுல்லா தண்ணீரைடு தான் இருக்கான் ஃபுல்லா இப்ப இருக்கிற வெயில்ல அங்கல்லாம் போனாதான் நல்லா இருக்கும் அதுவும் அதுக்குன்ட்டு எங்க நம்ம போ போறோம் இங்க இருக்கிற எம்ஜிஎம் இங்க இருக்கிற இதுதான் லோக்கல்ல இருகிறதுதான் போ போறோம்
நாங்க லோக்கல் சொல்லிட்டீங்க ந நங்க நீங்க எம்ஜிஎம் லோக்கல் சொல்ட்டீங்க
அி க்கல்ல நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாரி போறோம் நம்ம இப்ப வெளில போறோம்னா நம்ம சரி பிளாக் தண்டர் போலான்ருக்கோம் போய்ட்டு கொஞ்சம் பாத்துட்டு அங்கந்து அப்படியே இது எல்லாம் வருதான் வண்டில்லாம் கெடைக்குதான் வண்டி பஸ்ல்லாம் வருத் கூட வருதான் அது புடிச்சா கூட நம்ம போய் ஊட்டில உள்ள உதக மண்டங்கள் போய் எறங்கிர்லாம்
ஆஹ் ஆஹ்
அங்கயே வந்து தெரிஞ்ச உங்க வந்து இது குடுக்குறாங்களா தங்கறதுக்கு ரூம்ல்லாம் அலாட் பண்றாங்கள ஆமா ஆமா ஒரு கெஸ்டவுஸ் அங்கயே வந்து ல டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அவங்களே வந்து பாத்துக்கிறாங்களாம் அது எவ்வளவோ சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு சரியா ஞாபகல்ல என் ஃப்ரெண்ட் சொல்லிட்ருந்தாங்க எவ்ளோ ஆஹ்
புரியல
பட்ஜெட்லாம் கரெக்டா வந்துரும்மே
ஆஹ் வந்துரும் இல்ல இல்ல இல்ல கரெக்டா இருக்கு அது என்ன எல்லாரும் வந்து போற மாரிதான் இருக்கு ரொம்ப அதிகம எல்லாம் எங்களுக்கு தெரியல அதனால தான் நாங்க செரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டோம் எல்லாருமே அங்க பக்கத்துல ரோஸ் கார்டன் இருக் பக்கத்துலதான் இருக்கான் ரூமு
ரொம்ப பரவாலிங்க கால எடுத்தன ரோஸ் தான் பருங்க
ல்லலே எழுந்து நீங் க ஜனல் பக்கம் நின்னாலே போதும் ஃபுல்லா ரோஸ் காடன் அழக தெரிது நல்ல வியூ நல்லாருக்கு ஆஹ் அப்டின்ட்டு அல்லல்ல பெரிய பெரிய ரூமுங்களா நீங்க வந்து எப்டி வேணாஸ் ச்சே பண்ணிக்கலா அப்டின் சொல்
கீட்டர் ஹீட்டர்ல்லா இருக்கா ரூம்ல கீசர்லா
அது இல்லனா எப்டி அங்க குளுர் தாங்க முடியிலயா இப்போ இதுல சீசன் டைம்ல
ஆமா ஆமா
அதனால அதெல்லாம் ப அதெல்லா இருந்தாதான் கரக்டா இருக்கு அதால கீசர் என்ன ஃபேன் கூட இல்லனாலு பரவாலில்யா அங்க அங்க ஃபேன் ஏசிக்கு வேலையே கெடையாது கீசர் கண்டி ப்ப வேணு கீசர் இல்லனா நடுங்கிருவோ நம்ம
ஹம் ஹம் சூப்பர்ங்க
பழகனோங்க
ஆமா நல்லா ஸ்பாட் போறீங்க நீங்க
ஆமா அதுவு வந்து பா பாத்ரூஉல்லு பாத்ரூம்லந்து வெள்ள வருனா பாத்ரூமே இவ்ளோ பெரிய ரூமா ரூம் மாரி இருக்கு
ம சூப்பங்க பாத்ரூமே பெட்ரூம் மாரி இருக்கு நெனக்கிற
த்ரும் மாரி இருக்க அத வெள் அதங்கிந்து வெல்ல வந்தோனா வந்து டிரெஸ்ஸிங் ரூமா வ்ளோ பெரிய கண்ணாடிலா வச்சு என்னமோ அது டிவிலலா காட்டுவாங்கலே நாடகத்தல
ஆமா ஆமா ஹா
துக்கு அப்பற தான் ரூமே வருது அது ரூமா இல்ல வீடுக வீட்ல இருக்கற ஹாலான் தெர்ல
கொவர்மெண் கெஸ்ட்டோஸ் கெஸ்ட்டோஸ் தாங்க
ஆமா ஆமா ஆஹ அது வந்து பெ நடுவுல பெட்டெல்லா போட்டு இந்த பக்கமா எரங்களாம் அந்த பக்க நம்ம வீட்டுல போய் செவுத்தோட்டமா போய் ஒட்டிட வேண்டிதான்
கிரவுண்டுல எப்டிங்க கட்றது சொல்லுங்க
இல்ல கால் கிரவுண்ட் நம்ம வந்து ரெண்டு கிரவுண்டுல வீடு கட்டினாலு நம்மளோட ஏ அஹ நம்ம புத்தி அப்புடி தாங்க செவுத்தோட்டமா போய் அப்புடி ஒட் கட்டிர்வோ நாங்க வந்து கட்டுல அங்கருக்குவோ என்ன பண்ணுவா தூக்கத்துல ஏழுந்து போ முடியாது இங்க இருக்கிறவ இங்க இருக்கறவுங்களோட தாண்டி தாண்டி தா போ வேண்டிதா இருக்கு
இங்க இருக்கிறவுங்க மேல தாண்டி ப் போறதுல ரொம்ப கஷ்டமா இருக் ப் அவுங்களுக்கு வந்து தூக்க இதுல வந்து கஷ்டப்படுத் கத்துற மாரி இருக்கு நம்புளுக்கு வந்து தூக்க போயிடுது இப்போஹ ஹ இப்போ அவசரத்துக்கு வந்து இப்ப பாத்ரூம் போறோ இல்ல யாரோ கதவு தட்றாங்க இல்ல ஏதோ போன் வருது எதோ ஒண்ணு அப்புடி இருந்தா வந்து அங்க அவுங்க அவுங்கள விட்டு தாவி தாவி போறதுக்கு ரொம்ப கஷ்டோ அது முடிய மாட்டேங்குது எங்ளால ப்ச ரொம்ப ஆனா அங்க எப்டினா வந்து நம்ம நீடிவில்லலா நாடகத்தலயோ இல்ல படத்துலயோ அப்புடி பாக்கறோ இல்லையா நடுல வந்து பெட்டு போட்ட மாதிரி இவுங்க இந்த கட்டுல தாண்டி இந்த பக்கமு இறங்கலா அந்த பக் அதுவு வந்து சைடு்ல ரெண்டு டேபிள் எல்லா வச்சிருக்காங்க தண்ணி பா தண்ணி பாட்டிலோ இல்ல போனோ சார்ஜரு
ஆமாங்க
அதெல்லா இருக்குற மாதிரி
நல்லா இருக்கு
அதுவுஸ்
எந்த மாதிரி இருக்கலாம்
ஆஹ அதான் நீங்க கொடைக்கானல் போறதா இருந்தா சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சவுங்கதா அங்கேயு வந்து ரூம் எல்லா வச்சுருக்காங்களா அங்கியு புக் பண்ணி கம்மியா இப்ப நம்ப நார்மலா வந்து வ இல்ல கம்மினா வந்து எல்லாருக்கு அதிக தா போல இப்ப தெரிஞ்சவோங்க மூலியமா போறதாலகொஞ்சோ கம்மியா குடுத்துறாங்க
ஆ
அதனால அ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்
ஆஹ்ஹ ஆஹஹ ஆஹ் ஓகேங்க அப்புறம் என்ன பட்ஜெட்டு பட்ஜெட் சொல்லிட்டிங்களே
அத பட்ஜெட் சொன்னாங்க ந கரெக்டா எனக்குஞாபம் முகமே இல்
செரி செரி ஓகேங்க
ம் அத பஜ்ட் சரிய ஞாப இல்ல என
ஆ ஓகே ஓகேங்க அதான் அ கூப்பிட்டாங்க
ஆ அதான் நீங்க போறதா இருந்தா பதினஞ்சா தேதிக்கு கன்ஃபார்ம்னா பாருங்க அப்படி இல்லன் னா வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா பெஃசிலிட்டியும் இருக் க்கு எதுவுமே இது இல்ல அது இல்ல அப்டின்னுட்டு இல்ல அதனாலதான் நாங்க வந்து ஓகே பண்ணோம் ஓகே நம்ம போறதுக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கு அது வந்து நாங்க அங்க சுத்தி காட்டுறதுக்கும் வந்து ஆளுங்களை செட் பண்ணிட் கேப்லயே வந்து அந்த கார்க க்கார வந்துருவான் காலையில இந்த டைம்னு சொல்லி அந்தடைம் வந்துருவ எங்க காட்ட இம்மா எல்லாம் சுத்தி காட்டிடுவான் மறுபடியும் பிரேக் ஸ்ட்லன்ச்ன்னு சொல்லட் அவனே போய் ட்ராப் பண்ருவான்
ஓகே பா
நடறந்துமா எல்லாம் சுத்தி நைட வந்து நைட்டு வந்து தெரு விட்டுருமா
ஓகே ஓகே சுப்ப இப்ப நல்லாதான் பேக்கேஜ் இருக்கு இது
ஆமா அதுவும் வந்து இவ்வளவும் பண்ணிட்டு நம்மளுக்கு பேக்கேஜ் கரெக்டா இருக்கான்னு அதுக்கேத்த மாதிரி இருக்கா வர்த்தா அப்டின்றத நம்ம பாக்கணும் அதெல்லாமே நாங்க பாத்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஃபுல்லா ஓகோக்கன்றதால தான் நாங்க ஒத்துருட்டோம் இல்லன்னா வந்து ஐயோ இதுக்கு இவ்ளோ எதுவுமே பண்ணல ஆனா இவ்வளோ வாங்கறாங்க அப்புடின்னுட்டு நம்ம சொல்ற மாதிரி இருக்க கூடாதுல
ஆமா ஆமா கெடைக்கு கெடைக்கு சரி நான் நான் பாக்குறேன் உங்க பேக்கேஜே நல்லா இருக்கு அதுவும் நான் பாக்குறேன் பாத்துட்டு உங்க இ இதுல நான் வந்துடுறேன்
உம் நீங்க வந்து அந்த டேட்டு எப்டி இருக்குன்னு பாருங்க அப்படி இல்ல அந்த டேட் நீங்க ீயா ீ அப்பின்ற மாதி இருச்சு நீங்கங்க ஜாயின் பண்ண ஒன்னும் பிரச்ச பிரச்சன இல்ல
ஓகே ஓகே இப்ப பே பண்ணமா ஜிபே பண்ணலாம்ல உங்களுக்கு
ஆமா ஆமா நீங்க எனக்கு ஜிபே பண்ணீங்க எவ்வளவுட்டு நான் கேட்டு மனு கேட்டு சொல்லடுறேன் உங்களுக்கு பிளஸ் அந்த அமௌண்ட எப்படி இருக்குும் பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் இருக்கு இதுக்கு இது சரியா இருக்குமா இந்த இதுக்குன்ட்டு பாாரத்துட்டு நீங்க அ எனக்கு எங்க எனக்கு அமுச்சு விட்டுருங்க சேர்ந்து நண்ணிக்கின்றத நம்ம பிான் பண்ண போயிட்டு வந்துலாம்
ஓகேக சரிங்கரிக ஓகேங்க தேங்க்ஸ் சார் கால் பண்ணது ஓகே பாய் பாய்